ஹலோ கேக்குது கேக்குது
என்ன வண்ற
சும்மாதா இருக்க நீ என்ன பண்ற
நா சும்மாதா இருக்கே
ம் என்ன சம்ச்ச ம் ஏ எப்பவுமே சப்பாத்தி
அப்ற என்ன வண்றது அது மட்டு தா செய்ய தெரியு அது மட்டும் தா செய்யவே தெரியு
ம்
அதுக்கப்புறோ வந்து தோச கூட இது வரைக்கு பண்ணதே கெடையாது ம் தோச கல்ல தான சப்பாத் சப்பாத்தி சுடுவாங்க எதுக்கு ஆ
சேரி சேரி
நா
அப்போ மாவு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க ம் ம்
போனு போனு எப்பயாவது போனு
ஒரு பாக்கெட் மாவு வாங்குனா உங்களுக்கு மூணு நாள்க் வரு
ஆ
ம் ம் பிளண்டர் ஒண்ணு வாங்கிக்கலாம்ல நீங்க ரெண்டு பேருக்கு தான சமைக்க போறீங்க
ஆமா ப்ளேன்டர்னா என்னது
ம் இந்த ஜூஸ் போடுறதுக்கு அந்த மாரி
ஒன் குட்டியாருக்குமே அது ஜூஸ்
அதுல பெருசு இருக்கு
ஆ வாங்கணு இதுக்கப்புறோ தா போய் வாங்கணு
ம்
ம் அப்புறோ இப்போ டைமில்ல அப்புறோ போய் வாங்கணு எப்பயாவது டைம் கெடைக்கிறப்ப
இந்த தக்காளி சாதோ லெமன் ரைஸு இந்த மாரி எதாச்சு பண்லால்ல
அதெல்லா பண்ண மாட்டேன் அதெல்லா வந்து கஷ்டோ பண்றது
அதெல்லா ரொம்ப ஈஸி
ஆ எனக்கு வந்து புரோட்டீன் எடுக்கணு
ம்
அப்புறோ ஜிம்முக்கு போறோல
ம்
அவுங்கதா இது சொல்லி குடுத்தாங்க இந்த மாரி சாப்பிடணு அதிகமா சொன்னாங்க எனக்கே தெரியு சாப்பிடணுன்னு அப்புறமே சாப்புடணு அப்பறோ வந்து முட்ட சாப்புடணு அதுவே வந்து நா ஒரு நாளைக்கி நாலாச்சு சாப்புடணு
ம் ஒரு நாளைக்கி நாலுல்லா இல்ல ரெண்டு போது
ஆ நா இப்ப ரெண்டுதா சாப்பிட்டுட்டு இருக்கே
ரெண்டு போது நாலுல்லா சாப்பிட கூடாது ஒரு நாளைக்கி
ஆ எனக்கு வந்து சாப்புட முடில எதுவுமே
ம் ம்
எனக்கு ஒரு மாரி எப்பிடின்னா கொஞ்சோ சாப்புட்டாலே என்னால சாப்புட முடியாது இப்ப நைட்டெல்லா நா சாப்புறேல நா சாப்ட்டு அப்டியே வச்சிட்டு அதுக்கப்பற கொஞ் நேர கழிச்சுதா சாப்டுவே
ம்
ஆ மதியான வந்து இந்த மாரி சிக்கன் செஞ்சு கொண்டு போவே
ம்
அப்பற ஒரு நாள் இன்னைக்கி வந்து
அப்டி சிக்கன் கார்டர் பக்கத்திலே இருக்கா சிக்கன் வாங்க ம்
ஆ வந்து ஒரு எழ்னூறு மீட்டுருக்கு
ம் ம்
ம் காலல அஞ்சு மணிக்கே தொறந்துருவாங்க நா தாங்க ஃபஸ்டே போவே
ம்
ம்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
அப்பற வந்து யோகட் வாங்கி சாப்டுவே
ம்
அப்பற வந்து இந்த நட்ச்சல்லா சாப்டுவே அந்த மாரி சாப்ட்டுகிட்டு இருக்கே இப்பதா இப்பதா கொஞ்சோ ஏதோ ஒரு கொஞ்சோ ஒடம்பு நல்லா சரியாகுற மாரி தோணுது எனக்கே ம் ஃபஸ்ட்டு நா வந்து ஒரு டைம் வந்து ஓங்கிட்ட சண்ட போட்டு ஏதோ பண்றேன்ட்டு பண்ணே அப்ப வந்து இந்த ஒமேகா த்ரீ அப்பிடிங்ற டேப்லெட்ல்லா இருக்கு
அதல்லா போய் ஏ போட்டீங்க
அதல்லா போட்டு என்னோட முடியெல்லா பாத்தீன்னா நல்லா வளத்து வச்சிருந்தே ஹலோ இப்பல்லா நா வந்து எனக்கு மண்டையில முடி எல்லா கொட்டி போச்சு ஆ கேக்குதுங்ளா
கேக்குதுங்க கேடக்குதுங்க
ம் அதுக்கப்பற இப்பதா ஃபுட்டு எடுத்து வந்து சரி பண்ணிட்டுருக்கே இப்பதா கொஞ்ச கொஞ்ச தலலா சரியாகுது
ம்
ம் திரும்பி டேப்லெட் வாங்கணு
டேப்லெட் போடாதீங்க
ஒமைகாத்ரி போட்டா அதெல்லா அதெல்லா சப்ளிமெண்ட்ஸ்சு ஒடம்புக்கு நல்லது
ஒடம்புக்கு நல்லதுன்னா போடுங்க என்னமோ பண்ணுங்க சொன்னா கேக்கவா போறீங்க
நான்ஸ்
ம்
நானாச்சு பரவாயில்ல எ கூட இருக்கவங்கல்லா வந்து அந்த புரோட்டீன் பே போரோட்டீன் அப்டி கேரேடீன் அப்டின்ல்லா எடுக்கிறாங்க
ம்
என்னையு வந்து விஸ் ஒரு பைய வந்து எடுக்க சொல்லிட்டே இருக்கா ஆனா நா வந்து எடுக்க மாட்டே
ம்
அது வந்து ஒடம்புக்கு வந்து நல்லது கெடையாது
ம்
பாடி வந்து அஃபெக்ட் பண்ணு அதுவு வந்து வீக்கா இருக்கவுங்க பாடி எல்லா டக்குன் வந்து அஃபெக்ட் பண்ணீரு
ம்
அத அதுனால நா வந்து அதுக்கெல்லா போல அந்த சைடுலா நா வந்து நார்மல் எக்சசைஸ் செய்வ எ ஒடம்பு நல்லார்க்கணு அதுக்காக இப்ப கு குண்டாங்கணுன்னா எக்சசு எக்ஸசைஸ் பண்ணனு நல்லா
ம்
பண்ணிட்டு நல்லா சாப்பிடணு அப்பறோ கொஞ்சோ குண்டாய்ருவோ
ம்
ஆ இது பண்ணிட்டனா கொஞ்சோ குண்டாய்ருவே
ஓகேங்க ஓகேங்க
ம்
உங்க ஒதட்டுக்கு எதாது மருந்து போட்றீங்ளா
ஆமா அது குடுத்தாங்க டாக்டர் வந்து அப்பறோ பாக் சொன்னாங்க நா போவே இல்ல
ஏ போய் பாக்கலால்ல
அப்ப அவுங்க குடுத்த அப்பாயிண்மெண்ட் டைம் முடிஞ்சு போச்சு அந்த டைம்க்குள்ள வர சொன்னாங்க எனக் தெரிஞ்சு அத வந்து லேசர் போட்டுதா எடுப்பாங்கன் நெனைக்கிறே ஆனா என்னோட அப்பிடிதா இருக்கு எனக் சின்ன வய்சுலர்ந்து அப் அப்டிதா இருக்கு
ம்
அதுக் என்ன பண்ண முடியு ஏ நீங்க நீங் கல்யாணம் பண்ணிக் மாட்டீங்ளோ
தேவல்லாம பேசாதீங்க நா கேட்டதுக் மட்டு பதில் சொல்லுங்க செரியா
சேரிங் சரிங்க சரிங்க கோவப்படாதீங்க ம் போகணு அப்பறோ பேஸ் போய் பாக்கணு
அதோட நிறுத்திக்கோங்க போக முடியுமா முடியாதான் தா நா
சேரிங்க மெரட்டாதீங்க பய்ந்துட்டே ம் ஏ உங்களுக் சுத்தி வர சவுண்டாவே கேட்டுக்ட்ருக்கு
இங்க சுத்தி எல்லாரு வெளயாண்டுட்ருக்காங்க
நாம் பரவால்லைங்க நீங்கதா வந்து ஒரு ஆர்வத்தோட படிக்கிறீங்க பேசறீங்க எல்லா பண்றீங்க உங் கூட இருக்கவ்ங்க எல்லாரு ஜாலியா இருக்காங்க பரவால்ல நீங்க வந்து ஒரு பெரிய ஆளா வருவீங்க
ம் செரிங்க
ம் ம்
சம்மந்தமே இல்ல பேசுவாங்க இவங்க
யாருங்க நானா
ம்
ஏங்க இப்பிடி சொல்லிட்டீங்க நா நல்லாதான பேசறே
அ இல் நா இருக்கறது ரொம்ப சத்தமா கேக்குதா
இல்ல இப்ப கொஞ்சோ சவுண்டு கொறஞ்சிருச்சு இப்போ ம் இப்பிடியே எப்பயு மரியாதையா கூப்ட்டீங்கனா நல்லாருக்கு
ம்
ம் கல்யாண எப்ப பண்ண போறீங்க
பண்லா பண்லா பொறுமையா
அதா எந்த வயசுல பண்ணுவீங்க கல்யாண நீங்க
நீ வாழ வீணாக்கக் கூடாதுன்னு கேள்விப்பட்டிரு
ஆ ஆ சொல்லுங்க கேக்குதுங்கலா
சேரி ம் கேக்குதுங்க
ஆ நா வந்து இருபத்தி ஏழு வயசுல கல்யாண பண்ணலாம்னு இருக்கேங்க
சேரிங்க
ஒங்களோட முடிவு என்னங்க
எனக்கு எந்த ஒரு முடிவு இல்லங்க எனக்கு அதை பத்துன்னா யோசனையே கெடையாதுங்க
ஆ கல்யாணம் பண்ண மாட்டீங்களோ
கல்யாணாம் பண்ணுவே ஆனா இப்ப அத பத்தி யோசிக்கறே நி நிலமைலா இல்ல எனக்கு ஒரு நாள் வாழ்க்கை ஓட்றதே பெரிய பெரிய இதுவா இருக்கு எ வாழ்கைய நினைச்சாலே பிடிக்க மாட்டேங்குது
அப்படிங்களா
ம்ம்
உங்க கணவர் உங்கள ஹாப்பியா வச்சிருக்கலையோ
தேவ இல்லாம பேச பேசாதிங்க வச்சு இருக்காற இல்லயையானு உங்களுக்கு நல்லாவே தெரியு இந்த மாறி தேவ இல்லாம பேசாதீங்க
சேரிங்க ஏன் இப்டி எருஞ்சி எருஞ்சி விழுறீங்க ம்
பிடிக்காத கேள்வி கேக்கு
ஆ சேரிங்க அப்புற கேக்குதுங்களா உங்க வாய்ஸ் வந்து சரியா கேக் சரியா கேக் இல்லங்க பக்கத்துல ஹெலிகாப்டர் யாரோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்கனு நினைக்கிறேங்க அந்த ஹெலிகாப்டர் மட்டு கொஞ்ச ஆஃப் பண்ண சொல்லுங்க ஆ இப்ப நல்லா கேக்குதுங்க
ஆ சேரி நல்லா சாப்பிடுங்க
நீங்க நல்லா சாப்பிடுங்க பஸ்ட்டு
சேரிங்க உடம்பு பாத்துக்கோங்க
நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க ஃபஸ்டு கோவம் வருதுங்களா
சேரி உடம்ப பாத்துக்கோங்க
ஆ சேரி பாத்துக்கறே
ம்
நீங்க வந்து ஒழுங்கா சாப்பிடுங்க அப்பதான் வந்து குண்டாவீங்க
சரிங்க
ஆ குண்டானாதான் அழகா இருக்கீங்க
ம்
அப்பதா ஏதாச்சு பண்ண முடியு கேக்குதுங்லா
கேக்குதுங்க
ஆ நீங்க வந்து பென்சில் மாரிருக்கீங்க
சேரி வீட்ல கூப்பிறாங்க நா பேசிட்டு வாரே
ஆ சரிங்க